ஹலோ
ஹலோ
ஆ சிஸ்டர் நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
எனக்கு நல்லா கேக்குது சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சிஸ்டர் ரொம்ப வருஷமா ஆச்சு
ஆமா சிஸ்டர் ம் சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டே சிஸ்
ஓகேமா ஓகேமா இன்னிக்கு ஒரு ஃபங்ஷன் சிஸ்டர் சோ அதனால அங்க போய் சாப்புட்டோ வெஜ் சாம்பார் சாதம் அ காய்கறிலா ஆ நீங்க
இங்க வீட்டு்ல இன்னைக்கு புதன் கிழமனால கொஞ்சோ நான்வெஜ்
ஓகே ஓகே ஓகே சிஸடர் இன்னிக்டேலா எப்பிடி போயட்ருக்கு
டே ஆஸ் யூஷுவல் நல்லபடியா போயிட்டே இருக்குது
ஓகே ஓகே ஃபுல்லா ஆ என்ன சொ சம்மர் இன்னு முடிய மாட் டேங்குது ஸ்கூல் மட்டுதா ரீஓபன் ஆயிருக்கு டெம்ப்ரேச்சர் அப்பிடியேதா இருக்கு ஆமா ஆமா சிஸ்டர் சேரி ஓகே சிஸ்டர் கே இன்னிக்கு நம்ம என்ன டாபிக்பாக்கலா
சொல்லுங்க உங்களோட சைல்டுஹுட் மெமரீஸ் பத்தி டிஸ் க்கஸ் பண்ணலாமா
ஆ கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா நமக்கு சைல்ட்ஹுட் ஸ்பெஷல் நாலே நம்ம சைல்டுஹுட் மெமரிஸ்தா நா சொல்வே
கண்டி கண்டிப்பாச் சைல்டஹூட் மெமரிஸ் திருப்பி கடைக்குமன்ற ஏங்கின காலல்லா நெறைய இருக்கு
ஆமா ஆமா ஆமா அது எல்லாத் த்துக்குமே இருக்கு யாருமே இந்த சைல்ட்ஹுட் பே பிரிசியருக்கு வோண்டா ரீகால் பண்ணக்க கூடாதுன்ற மாரி யாருமே இருக் தங் எல்லாத்துக்குமே பிடிச்சதுன்னா அது அதா அந்த காலத்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் டேஸ்ல இருந்து ஆ சொல்லபோனா எல்லா மெ ஒரு சின்ன சின்ன மும்மெண்
கண்டிப்பா ம் யாராலயு மறக்க முடியாத ஒரு விஷயம் சின்ன சின் சின்ன குட்டி குட்டி சண்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்ட போட்டதா இருக்கட்டு வெளிய போனதா இருக்கட்டு சுத்தனதா இருக்கட்டு இல்ல காலேஜ் லைஃப்ல கட் அடிச்சதா இருக்கட்டு எதுவுமே இப்போ என்ன இ ஆமா இதெல்லா இ இப்ப பிரிங்பேக் மெமரிஸாவே எது பண்ணவே முடியாது அவ்ளதா அதெல்லா கடந்த காலம் முடிந்து விட்
அது எப்டினாலு பாருங்க நமக்கு ஒ ரு நாளைக்கி ஒன் டைமாது அந்த இது ஞாபகோ வந்துரு நம்ம அப்ப அப்டி எல்லா இருந்தோ இப்ப இப்பிடி இருக்கோ அப்டின்னு வரு வருல்ல ஒரு தாட் கண்டிப்பா வரு
ஆமா அதே மாரி இப்ப நம்ம பிள்ளைங்ககிட்ட சொல்றோ இது மாரி இதல்லா வெளையாடாதீங்க ஃபோனே பாத்துட்டு உக்காராதீங்க நாங்கல்லா எவ்ளோ கேம்ஸ் வெளையாண்டுவோல்ல இந்த மாரிலா கேம் வெளயாண்டவங்க இதல்லா ஒரு கேம் இரு க்குன்னு தெரியுமான்னா இப்டி எல்லா ஒரு கேமா பேப்பர்ல கப்பல் செய்வீங்களா பே ப்பர்ல கப்பல் செஞ்சு கப்பல் தண்ணில விடுவீங்களா அது போகுமான்னு கேக்குற அளவுக்கு
ம் ம் நான்லா பண்ணுவே சிஸ் டர் நா ஏன் கொழந்தைங்கள வந்து என்ன பண்ணுவேன்னா மழ பெய்ய ஆரம்பிச்சிட்டாலே உடனே சொல்லிக் குடுப்பே கப்பல் பண்ண சொல்லி குடுத்து போய் அத விடுங்க அப்டின்னுவே ஆ உட்னே பாப்பா சிம்பிளா சொல்லுவா இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணி அத போய் தண்ணிக்குள்ள ஏம்மா விடறீங்க ஏ அதாண்டி த்ரில்லு அதா பாப்பா த்ரில்லு அதா ஒரு எ க்சைட்டு அப்டின்னா இதெல்லாமு வெளையாடுவீங்க சின்ன பிள்ளையலாய்ட்டு நம்மள ஒரு மாதிரி பாக்கறாங்க
அதுதா இப்ப நம்ப நாலு கப் பல் செய்வோ பத்து கப்பல் கூட செஞ் சு லைனா விடுவோ அவங்க ஒரு கப்பல் செஞ்சு அது முழுகிருச் சுன்னா ஆ போ போர் அடிக்குது இந்த கேமா போங்க நாங்க வேற கேம் வெளையாண்டுக்கிறோனு உள்ள வந்துருவாங்க ம் ஆனா நம்பளுக்கு அதுதா சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல இல்ல சொல்லுங்க ஆ அல்ல அவங்களோட தாட் ப்ராசஸிங் வந்து லெவலே வேற மாதிரி இருக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விச யங்கூட நமக்கு வந்து ஹாப்பியா ரொம்ப வர்ஷோ நம்ம மனசுல பொத்தி பொத்தி வச்சுக்கிற மெமரீஸா இருக்கு அவங்களுக்கெல்லா அதெல்லா அந்த அந்தளவுக்கு எ க்சைட் ஆக மாட்றாங்க பாத்தீங்களா இந்த இருக்க ஜென்ரேஷன் வந்து அவ்ளொதா ஜஸ்ட் லைக் தட்
ஆ எக்ஸைட்டுஆக மாட்றாங்க பெருசாவு நெனச்சுக்க மாட்றாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலன்னா அவ பேசலனா என்ன மம்மி நா திருப்பி போய் பே நா பேச மாட்டே மம்மி எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன் த்த அடுத்த இதுக்கு மாறிட்றாங்ளே தவிர அ நம்ம ஜென்ரேஷனு உக்காந்து யோசி போ ஒக்காந்து அ ழுவோ நம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசு நம்ப வீட்ல வந்து சொல்லுவோ
நா எங்க அம்மாகிட்ல்லா சொல்லுவே சொல்லிட்டு மறுநாள் அம்மா கேப்பாங்க என்ன மா அவட்ட பேசிட்டியா விமலா கிட்ட பேசிட்டியா அப்டிம்பாங்க இல்லமா பேசல அப்டின்னா ஏ பாப்பா ஒனக்கு அவதானே பெஸ்டி அவட்ட எதுக்கு விட்றிங்க பேசு நீ பேசு ஈகோ விடும்பாங்க இப்ப நம்ம சொன்னாலு அவ அம்மா கடக்கா இல்ல வ அவளா வருவா அப்டின்னு போயிருதுங்க
ஆமா ஜென்ரேஷன்லா மாறிச்சு அதே மாரி அந்த பாசொ அன்பு ஆ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்கான ரிலேஷன்ஷிப் பு அதல்லா கூட அப்டியே கம்மியாகுற மா
ஆ அவுங்க அண்ணா எங்க அண்ணா மாதிரி இருப்பாங்க ஒரு பாண்டிங் இருக்கு பாத்திங்ளா அவுங்க அம்மா நம்ம அம்மா மாரி இருப்பாங்க ஆ அவுங்கப்பா நம்மப்ப இப்ப எங்க வீடு பாத் திங்னா நா சின்ன வயசுல படிக்கும்போது வீட்லெருந்து ஸ்கூல் கொஞ்ச தூரொ வாக்கபுல் தூரம்னாலுமே அந்த பேக கேரி பண்ணவே ரொ ம்பதா இருக்கு அதுனால எ ஃப்ரெண்டு வந்து அவுங்க அண்ணா வந்து சைக்கிள்ல போவாங்க அதுனால அவ பேக்க கொண்டு போறப்போது எ பேகயு சேத்து வாங்கிட்டு போய் எங்க வீட்ல வச்சிருவாங்க அந்த ஒரு பாண்டிங் இருக்கு இப்ப அண்ணங் கனா நம்மள தங்கச்சி மாரி பாப்பாங்கல்ல இப்ப அப்புல்லா இல்ல எல்லா அவுங்கவுங்க செல்ஃபிஸா அப்டி ஆகிட்றாங்கல்ல அந்த ஒரு இதே இல்லாம போயிருச்சு யுனிட்டியே இல்ல
ஆமா ஓன் பிரதர் சிஸ்டர்ஸ் குள்ளயே அந்த யூனிட்டி இல்ல அவளுக்கு தர்லயா என ஆ அப் டிதா போயிட்ருக்கு இப்ப இருக்குற ஜென்ரேஷன்லா ஒன்னு இதுக்கடுத்த ஜென்ரே ஷன்லா எப்டி மாறு இவங்களுக்கு எல்லாம் சைல்டுவுட் மெமரிஸ் எல்லாம் கிடையவே கிடையாது
கேட்ட இந்த கேம்லாம் அந்த கேம் விளாண்டோம் அ ஏன்னா இங்க போனோம் அங்க போனோன்னு வேலைா இருக்குமே தவிர ஒரு இது ஆத்மார்த்தமான இது கிடையவே கிடையாது இருக்காது உம் வேற உங்கதுல எதுவும் சுவாரஸ்யமா இருந்துச்சா சின்ன வயசுல
எனக்கு சுவாரஸ்யமான நாங்க ரெண்டு நாங்க ரெட்டப்பிறவில ஒருத்தி நானு இட்டப்பிறவில நாங்க ரெண்டு வே அதனால சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்கூல் போடுறது ஒரே மாதிரி டிரெஸ் போடுறது ச செல் பிரேசிலின் பண்ணே வளர்ந்துட்ட அவடாயிங் பண்றா நீ டிராயி்
இல்ல ஸ்கில் வந்து ரெண்டு பேத்திக்கு ஒரே மாதிரி இருக்குமா ஸ்கில் வந்து வேற வேறயா இருக்கும்
ஆஹா எனக்கு டிராயிங்ல ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு டிராயிங்னா பயங்கர பிடிக்கும் எனக்கு சமையல் கொஞ்சதான் அவ சமையல் இப்போ இப்பவும் பாருங்க எல்லாம் கம்ட்ல டிரெண்ட் ஆனா என்னன்ன டெஸிங் ரெண்டு பேரும் ஒன்னா டெஸ் ரெண்டு பார்க டோட்டலி டிபரென்ஸ் டுவின்ஸ் மாதிரி சொல்ல மாட்டாங்க அக்கா தங்கச்ச சொல்லுவாங்கள தவிரின் சொல்ல மாட்டாங்க அதனால எங்க அம்மாக்கு வந்து ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்கணும்னு ஆசை சோ என் கலர்ஸ்னாலும் ட்ரெஸ்னாலும் ரெண்டு பேரும் சேமா போடுவோம் ஆ ஆமா அதனால அதுல வளந்தது நைன் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எய்து வரைக்கும் ஒரே செக்ஷன்ல ரெண்டு பேரையும் வுட்ருவாங்க அவளுக்கு தலவலினா நா எழுதுவே எனக்கு தல வலினா அவ எழுதிடுவ நயன்துல தா மூணு செக்சன் இருந்தது மூணு செக்சன் பிரிக்கவோ தனித்தனியா பிரிச்சிட்டாங்க அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா உள்ள போறோம் கிளாஸக்கு வெளிய லைனா அட்டண்டன்ஸ் வாச உள்ள போறாங்கன்ட்டு அவ அந்த பக்கம் அழுதுனே போற நா இந்த வக்க அழுதுண்டே போறீங்கள ரெண்டு பேரும் பிரிச்சட்டீங்களே அப்டின்ட்டு அதுக்கப்புறம் அந்த மேம் வந்து எங்க ரெண்டு பே ச சொல் பண்ணாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுனால அட்வான்டேஜஸ் தா நெறையா இருக்கு க்கறீ நீங்க ஹோம் ஒர்க் எழுதாம வந்தாலும் அவ எழு எழுதி கொடுத்தறா இல்ல நீ கிளாஸ்ல நோட்ஸ் எழுதுனாலா அவ எழுதுறா போயிட்டுறீங்க இப்ப நீங்க தனித்தனியா இருந்தா என்ன உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி தெரியும் அதனால நீங்க தனித்தனியாதா படிக்கணும் அப்டின் சொல்லிட்டு நயன்துல இருந்துந்தா பிரிய ஆரம்பிச்சோம் அப்புறம் திருப்பி லெவன்த் அண்ட் டுவெல்த் ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்புறம் காலேஜ் காலேஜ் பிஎஸ்சி ஒன்னா பண்ணோம் எம்எஸ்சி ல பிரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் அவ்ளதா அதுக்கு மேரேஜ் த்த் அவள பிரிஞ்சாச்சு கம்ப்ளீட்டா பிரிஞ்சாச்சு
சரி சரி உம் உம் இதனால அதுவும் ஒரு இதுதானே அந்த மாதிரி வளறது இந்த நீங்க சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு நா ட்விங்ஸ் வந்து ரியலா பேசினது இல்ல பாத்திருக்கே ஆஹ எனக்கு இப்ப அது ஆச்சரியமாதா இருக்கு உம் என்னோட எனக்கு ஸ்வீட் மெமரிஸ் தா சொல்லும் போது எல்லாமே கொஞ்சம் இதா எல்லா இருக்கும் நம்ம புல்லா அந்த காலத்துல சுத்துனது வீட்லயே முத இருக்க மாட்டோ அஹ ஒரு நாளா தேடி வீடு ஃபுல்லா தேடி இருக்காங்க நானும் எப் ரெண்டும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல தா வைகஏறி வருது இப்போ சரிங்களா நானும் அவளும் சேர்ந்து அப்டியே ரெண்டு பேரும் அந்த இதுக்குள்ளேயே மூழ்கிட்டோம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு விளயாண்டு அங்கேய இருந்துட்டோ வீட்டுக்கே வரல அங்கனக்குள்ளே வெளயாண் சுத்தி இருக்கும் இவுங்க எல்லாரும் வீட்டு அந்த ஏரியா ஃபுல்லா தேடிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தா வந்து கண்டுபிடிச்சு முதுகிலே ரெண்டு மொத்து இன்ன வரைக்கும் மற முடியாது அத நா என் பாப்பாட்ட வீட்டுக்கே இருக்க மாட்டேன் பாப்பா அப்படின்னு சொன்னேனா அவ அவ சொல்லுவா நீங்க மட்டும் வெளியில ஜாலியா போயிருக்கீங்க என்னையே வீட்டு வீட்டில விட்டு வெளியில விடவே மாட்டறீங்க அப்படின்னு பா ஆமா அப்ப சேஃப் இருந்துச்சு நம்ம எவ்வளவு நேரோ வெளியில போயிருந்தாலு ஒரு பயங் கெடயாது நம்ம யாராவது நம்மள பாப்பாங்க கவனிச்சுப்பாங்கட்டு இப்ப இப்டி கொழந்தைங்கள வெளியில விட முடியலையே அது கேக்குற கேள்வி நமக்கு இதாதா இருக்கு அப்றோ என்னா பண்றது இப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி இல்லல்ல... ம் அந்த மாதிரி நெறய இன்சிடென்ட் இருக்கு ஆமா ஆமா அத
நல்லா பாத்துக்கணு வெளியே கீழயே வீட்ட விட்டு கீழே போனாவே அ
அ அண்ணன மட்டு நீ வந்து வெளியில விடுறீங்க சைக்கிள் எவ்வளவு தூரோ அலோ பண்றீங்க நா அவளுக்கு லிமிடேஷன் போட்டுருவே வீட்ல இருந்து ஒரு கொஞ்ச தூரந்தான் தெரீற வரைக்கு போலா அதுக்கு மேல நீ சைக்கிள்ல போகக்கூடாது பாப்பானு சொல்லுவேனா ஒடனே அவ சண்டைக்கு வருவா அவன மட்டு எதுக்கு அலௌ பண்றீங்க. என்னய எதுக்கு நீங்க பொண்ணா பெத்தீங்க என்னயு நீங்க பையனா பெத்திருக்க வேண்டியதுதான அப்டி இப்டிட்டுன்டு ஒனக்கு வெவ வெவர தெரிஞ்சது அப்றோ அம்மா உன்ன விடுவே பாப்பா அப்டி சொன்னனா அ அவளுக்கு வந்து அந்த ஒரு இது... அண்ணன மட்டு ஃப்ரீயா விடுறாங்க அப்டின்ட்டு ஒரு எண்ணோ
கரெக்டு அந்த கம்பாரசன் ஆ இல்ல அந்த கம்பாரசனுக்கு நம்ம இடம் கொடுக்க அண்ணனுக்கு ஒரு லிமிடேஷன் கொடுத்துட்டு பாரு அண்ணவு இங்க இங்க தா இருக்காங்க நீயு இதுக்குள்ளதா இருக்கணு அப்டின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க நெறய கம்பேர் பண்றது தா
ஐயோ நா ஒரோ வார்த்த சொல்லிருவே எ பைய கொஞ்சோ நல்ல ஃபேட்டியா கொலு கொலுன்னு இருப்பா அவ ரொம்ப லீனா இருப்பா பாப்பா ஆ அண்ணா வந்து ஏ அவளு விட்டுறேனா அவள யாரு தூக்க முடியாதுப்ப ஆ ஒன்னய வந்து ஈஸியா கேரி பண்ணி தூக்கிட்டு போயிறு வாங்க அப்டின்னு சொன்னேன்னா சேத் தெரியுமா ஆமாமா அவள தூக் தூக்க முடியாதுமா அப்டின்னு சொல்லி அவளே சமாதானம் ஆகிக்குவா உம் அதுதா அந்த ஒரு ரீசன் அவ சொன்னன்னா அவனே கண்ணடிச்ச அவனு ஒன்னு சொல்லமாட்டா அவனுக்கு ஓரளவு எல்லாமே புரியு அவனுக்கு வந்து எல்லாமே தெரியு அல் இல்ல நடக்குறது எல்லாமே அவள் வந்து இன்னு அந்த அளவுக்கு இல்ல இப்பதா தேர்ட் ஸ்டேண்ட்டு போறா இருந்தாலு ரொம்ப இ இம்மெச்சூரிட்டியா இருக்கா அவங்களுக்கு எதுமே தெரியல சேரி ஓகே நம்ம எடுத்தோனே பயப்படுத்தக் கூடாது பிள்ள பிள்ளைங்கள அப்டி இப்டின் சொல்லி அதனால நம்ம கொஞ்சோ பேம்பர் பண்ணிக்கிருவோ அப்டின்னு
ஆ கே ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சி்ஸ்டர் சூப்பர் ஒன்னொரு இதுல சந்திப்போம் ம் தேங்க்யூ பாய் மம்மி உ